வணக்கம்
கேக்குதா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே
சேரி ஓகே சாப்ட்டீங்களா
சாப்ட்டிங்களா ஆ சாப்ட்டாச்சு இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு டீ குடிச்சாச்சு நீங்க
ஓகே நா இன்னு டீ குடிக்கல இனிமேல தா குடிக்கணு
ம் ஓகே ஓகே ம் ஓகே ஓகே நீங்க இருக்கறது கிராமமா உங்க ஊர் நீங்க கிராமத்துல இருக்கீங்களா இல்ல சிட்டியா
ஆ கிராமமு சொல்ல முடியாது சிட்டியு சொல்ல முடியாது ரெண்டு நடுத்தரமான ஒரு இதுன்னு சொல்லலா என்னோட ஏ ஊரு ஃபுல்லாவு கிராம மயமும் இல்ல நமக்கு இதாவு இல்ல
கிராம இல்ல ம் ம் ம் சேரி சேரி ஓகே ஓகே ஆ நா வந்து பொறந்ததெல்லா ரொம்ப கிராமோ ஆனா இப்போ இருக்கறது செ கல்யாணத்துக்கு பிறகு இருக்கறது சிட்டியில இருக்க
ஓகே ஓகே ம் ம்
இப்ப உங்க ஊர்ல விவசாயம்லா உண்டா எப்டி அந்த மாதிரியா இல்ல சிட்டின்னா அப்டி ஃபுல்லா வளந்த மாதிரி இருக்கா அததா கேக் எனது கிராமம் இன்னுமே
அதாவது விவசாயங்களோ ஆ விவசாயங்களோ உண்டு அதாவது கரும்பு உற்பத்தில்லா இங்கே வந்து அதிக இருக்கு மா எங்க ஊர்ல வந்து மாங்கனி வந்து அதிக இருக்கு நீங்க என்னகெப்பயே கெஸ் பண்ணிருப்பீங்க என்னா ஊருன்னு சோ எங்க ஊர்ல வந்து மாங்கனி வந்து அதிக பேமஸ்
அ அ அ செரி செரி ஓகே ஆ ஆ, சேரி, சேரி, சேரி, ம் ஓகே ஓகே ஆமா தண்ணி நறைய இருக்கு ஆறு குளங்கள் அந்த மாரி நெறையா இருக்கு அப்டிதானே
ஆமா எங்க
ஆமா எங்க இங்க இங்கெல்லா பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மூணு அடில குழி தோண்டுனால தண்ணி நிக்கு சூப்பர் அ அ செரி செரி சேரி ஓகேயா ஆனா நா பொறந்து வளந்த ஊர் வந்து ரொம்ப கொஞ்சோ வறண்ட பிரதேச த்த மாரிதா இருக்கு அந்த மாரி தண்ணி அந்த மாரி செழிப்பா இருக்கிற மாரி ஊர் கடையாது தண்ணி கூட ரொம்ப உப்பாதா இருக்கு தண்ணி நீங்க நெனச்ச உடனே மூணு அடில தோண்டுனா உடனே தண்ணி வருதுங்கறீங்கல்ல அந்த மாரிலா இல்ல பல இதுல தோண்டி தா பல இதுல இப்ப ரொம்ப தூரோ போட்டுதா எடு பாங்க நீர்பாசனோ இந்த மாரி கரும்பு அ அந்த மாரி போடுற அளவுக்கு அதுக்கு தண்ணி நல்ல தண்ணியா இருக்கணுனு நெனைக்கிறே கரும்பு போடுறதுக்கு இங்க கொஞ்சோ உ ப்பு தண்ணியா இருக்குறதால என்ன இங்க தெ தென்ன மர வைப்பாங்க முருங்கமர வைப்பாங்க் அ நா சின்ன வயசா இருக்கும்போ து நெல்லு எல்லா கூட வெளவிச்சுருக்காங்க பாத்துருக்கே ஆனா நா வளந்து பெருசான பிறகு அங்க யாரு நெல்லு எல்லா போடுறதுல்ல நெல்லு போடுறக்கு ஆளுல்ல நெல்லு போடவு இல்ல தண்ணி அந்தளவுக்கு உப்பா இருக்கறனால நெல்லு போடுறதுல்ல தண்ணி அந்த மாரி குளங்கல்லா இருக்கு ஆனா அந்த குளங்களுக் தண்ணி வ இதுதானா இல்ல மழ அதிகமா எப்பவுமே பெய்யாது கொஞ்சோ எப்பமாது அது அந்த வடகிழக்கு பருவ காற்று சொல்லுவாங்க அந்த டைம்ல மட்டு கொஞ்சமா மழ பெய்யு ரொம்பலா இல்ல மழையே கொஞ்ச கம்மியா தா பெய்யு அந்த மாரி கொஞ்ச வறண்ட பிரதேச தா நா பெறந்து வளந்த ஊரு ஆனா நீங்க சொல்ற எடந்தா கொஞ்ச நல்லா இருக்கு இல்ல ஆறு குளொல்லா ரெகுலரா இருக்குனா அதுளயே குளிச்சுட்டு அப்டியெல்லா வரக்கு நல்ல வாய் நெறைய இருக்குல்ல
ஆமா இங்க இருக்க கெணறுகள்லா பாத்தீங்கன்னா தண்ணி மேலையோடையே இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா
அது பாத்தீங்கன்னா கை வெச்சு முள்ளலா மாரி க கெணறுகள் இதல்லா ஊத்து ம் ம் ம் அதிக விளச்சல் இருக்கு அதே மாரி மாங்கனி அதிக விளைச்சல் இருக்கு விவசாயமு இருக்கு எங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்ச தூரோ போனம்னா விவசாயோ எங்க வீட்ல இருந்து கொஞ்ச முன்னாடி போனோம்னா அப்டியே சிட்டி ஆ ஓ சூப்பர் சூப்பர் அ அ அ எனக்கு அந்த தண்ணி இருக்குற ஏரியாவுல பாத்தா ரொம்ப ஆசையா இருக்கு நா நெனைச்சுப்பே இந்த மாரி இடத்துல நம்ம பொறக்கலயே நென நினச்சிப்பேன் ப இருந்தாலு நம்ம பெறந்த ஊரு நமக்கு விசேஷ தா என்னைக்குமே சிறப்புதா இல்லன்னு இல்ல இருந்தாலு அந்த மாரி எச ஆ எண்ண நறைய தடவ இருக்கு இந்த தண்ணி எல்லா இருக்குற மாரி ஏரியாவுல நம்ம பொறக்காம போய்ட்டோமே அப்டின்னு சொல்லிட்டு ஒரு எண்ண இருக்கு இப் இப்பமு சிட்டில இருந்தாலு அந்த தண்ணி இருக்குறது இந்த குளங்கள்ருக்கு அதுல போய் குளிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிற மாரி இல்லல்ல சிட்டில எங்க இருந்து போறது பி இரருக்கு அதனால எப்பவுமே அந்த மாரி ஒரு ஆசைகள் உண்டு தண்ணி பக்கத்துல இருக்குற மாரி எ அப்டி எது இல்லையேன்னு சொல்ட்டு ஒரு ஏக்க எப்பவுமே உண்டு உங்களுக்கு அப்டி இருக்காது இல்ல எப் எப்பவுமே அதுல போய் குளிக்கறது அதெல்லா உண்டுல்ல உங்க ஊர்ல இல்லையா
க கண்டிப்பா ய
ம் ம் ம் ம் ஆ நீச்சல் அடிச்சிருவாங்கல்ல நீச்சல் எல்லாம் அடிச்சிருவாங்க
ஆ
ஓ ம் ம் ம் ம் ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி சேரி இல்ல மேட்டூர் அணை ரொம்ப
அதே மாறி விவசாயம் மாங்கனி ரொம் ப ஒரு ஃபேமஸ் அதே மாதிரி இரும்பு ரொம்ப எங்க ஊர்ல வந்து மஸ் அதாவது இங்க இங்கிருந்து விளையற விலம்பு இது இரும்பு பாத்தீங்கன்னா ஆ சந்திராயன் இப்ப லாஸ்ட்டா சந்திராயன் மேல வ அனுப்புனங்களா அந்த இதுக்கு பயன்படுத் இருக்காங்க சோ அந்த இங்க வந்து இரும்பு ரொம்ப ஒரு முக்கிய வாய்ந்ததா இருக்கு
ம் ம் ஆ ஆமா ஆமா ஆமா ஆ ஆ ஆ ம் ம் ம் எங்க ஊருன்னா அதாவது சொன்னேன் வறண்ட பிரதேசம் தான் முருங்க இதுதான் தென்ன தான் விளைவவும் வேற எதுவும் பெருசா இல்ல பக்கத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் எல்லாம் இருக்கு ரொம்ப எல்லாருமே விரும்பி போகக்கூடிய கோயில்கள்ல்லாம் இருக்கு அ அந்த அதுக்காகவே போகணும்னு நெனச்சு போறவங்களும் நிறைய இருப்பாங்க முக்கியத்தை முக்கியமா சொன்னா ஜோசியர் சொல்லுவாரு அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாரு அங்க லைன் கட்டி ஆள் நிப்பாங்க அந்த மாதிரி கோயில்லாம் இருக்கு அந்த கோயில்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில தான் அது ஆ கோயில் வந்து முருகன் கோவில்
முருகன்
ஆ ஆமா ஆமா ஆமா ஆ அந்த அந்த கோயில் வந்து எல்லாருமே அது அறுபடை வீடுல ஒண்ணு அந்த கோயிலுக்கு எல்லாருமே போயிடுவாங்க ஆனா நான் சின்ன வயசுலல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் கோயில் போறதுக்கு இப்போ ரொம்ப நெருக்கடி அந்த கோயில போறதுக்குன்னா ரொம்ப நெருக்கடி ஆ கோயில்ல போய் சாமிய பாக்குறதுங்கறதே பெரிய விஷயமா இருக்கு ஆ இருந்தாலும் ஒரு மூணு மணிக்கு மேல போனா கொஞ்சம் போய் சாமி பார்த்திரலாம் நாங்க அந்த டைம்ல போவோம் எங்களுக்கு க்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தருக்கரு அங்க அவங்களும் அந்தே அதுதான் சொந்த ஊரு அவங்க வீடு ரொம்ப பக்கத்துல அந்த கோயில இருந்து ரொம்ப பக்கம் ஆனா பக்கத்திலேயே போயிட்டு வந்துடலாம் சீக்கிரமாவே ஒரு மூணு மணிக்கு போனோனா ஓரளவு கூட்டம் இல்லாம நம்ம போய் சாமியை பாத்துட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் மச்சபடி சிறப்புன்னா ஆ விவசாயம் சிறப்புதான் பிறகு ஊர் ஆனா வந்து கிராமம் நான் இருந்ததுக்கு இப்பவுமே நல்லாவே வளந்திருக்கு எல்லாருமே கொஞ்சம் நல்லா வளந்துருக்காங்க நான் இருக்கும்போல கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் படிப்புல்லாம் கொஞ்சம் கம்மிய தான் இருந்து இப் இப்பம் பாக்க போனா எல்லாமே பட்டதாரிகள் எல்லாமே எங்க ஊர்லேயே நிறைய பேர் பட்டதாரிகள் வந்துட்டாங்க நிறைய காலேஜஸ் எல்லாம் பக்கத்துல நிறைய வர ஆரம்பிச்சிருச்சி எல்லா பசங்களும் படிச்சி ஓரளவு இனி கிராமங்கரத தாண்டி இப்ப எல்லா பசங்களுமே கொஞ்சம் நல்லா வளந்துருக்காங்க கிராமமாதான் இருக்கு கிராமமா தான் இருக்கு சிட்டியா வர அளவுக்கு இல்ல கிராமம் தான் அது ஆ ஆமா ஆமா அது கிராமம் தா எப்ப முஞ்சு எப்டி வந்தாலு அது கிராமோந் தா எங்க ஊரு கிராமொ தா ஆனா பசங்க எல்லாருமே படிச்சு நல்ல வேலையில இருக்குற மாரி மாறிட்டு வருது நா இருந்தத விட இப்போ நல்லாவே மாற்றம் இருக்கு
ம் ம் ஓகே ஓகே இங்கேயு அதுதா இங்கேயு கிராமமாதா இருந்துச்சு ஆனா இப்ப நகரமா மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க போறோ இப்போ ஒரு நாங்க வந்து கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்கு இந்த ஊரோட சென்டர் பாயிண்ட்ல இருக்கோ அப்டி
ம் எல்லாம் மாறிடுச்சு இந்தாண்ட போனா கிராமோ இந்தாண்ட போனா நகரோ அப்டிங்கிற மாரி நடுவுல இருக்கனு போங்க நாங்க இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனா நகரொ இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனா அ கிராமொ அந்த மாரி ஒரு எடத்துல இருக்கோ நாங்க ப்ப இப்ப இப்ப கூட பாத்தன்னா மழ வந்துட்ருக்கு எங்க ஊர்ல இப்ப நா இருக்கிற எடத்துல சரியான வெயிலா இருக்கு மழ கொஞ்ச வந்தா பரவாயில்லன்னாதா இப்ப இருக்கு ரொம்ப வேக்காடா இருக்கு ஆனா சில எடங்கள்ல மழ வருதுங்க முச்சல இங்க எப்பாவது மழ வந்துராதா பாத்துட்ருக்கே ஆனா மழ இது வரைக்கு இல்ல
ஆ இப்ப சம்ம மழ வந்துட்டு இருக்கு வெளியே சொல்ல போனா
ஆ ஆ ஆ செரி செரி செரி ஆ ஆ ஆ ம் ம் கொஞ்சம் மழ வந்துச்சு ம் மழ வந்துச்னா கொஞ்சோ கொஞ்சோ கொறஞ்சிரு இந்த அனல் கொஞ்ச கொறஞ்சிரு அத எதிர்பாக்ற ஆனா கோடையில கொஞ்சொ மழ வந்தா நல்லாருக்குன்னு எதிர்பாக்றே சுத்தமா இங்க மழையே இல்ல இது வரைக்கு ஒரு துளி மழ இல்ல மழ வந்தா கொஞ்சொ நல்லாருக்குன்னு எதிர்பாக்றே ம் ம் ம் ஆனா ரொம்ப நாளைக்கு அப்றோ இப்பதா மழ வருது மோடமாவே இருக்குன் ஆனா மழ வராது எங்கயோ ஒரு எடத்துல தா போய்க்கு ம் ம் ம் ம், ம் ம் ம் ம் ஆனா செல எடங்கள்ல இப்ப கொஞ்ச கொஞ்சொ மழ வர ஆரம்பிச்சுட்டு மழ வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சொம் இந்த வெயில கொஞ்சொ கொறை பிரேக்ன்ட்டு கொஞ்ச மழ வந்துச்சுன்னா கொஞ்சோ நல்லாருக்கு ஆனா இங்க ரொம்ப அனலாவே இருக்கு ரொம்ப அனலா இருக்கு ம் ம் ம்ம் ம்ம்ம ஆமா ஆ ம் ம் என்ன ஆலங்கட்டி மழ பெய்து எதிர்பாக்காத அளவுல ஆலங்கட்டி மழ பேஞ்சிருக்கு ஆ ஆ ஆன் ம்
அந்த மாரி ஆயிச்சு சொல்ல போனா
ம் ம் இப்ப ஒங்க வீட்டு பக்கத்துல உள்ள சில பேர் வீட்ட வீட்டோட தோப்பு உண்டு அப்டிப்பாங்கல்ல அந்த மாரி இருக்கா இல்ல வீடு தனியாதா இருக்கா தோப்புல்லா இல்ல அப்டிங்கிற மாரி இருக்கா அ வீட்டோட தோப்பு எங்கிட்ட இல்ல அனா அந்தாண்ட இருக்கு ஆ பசங்க எல்லா அந்தாண்ட வெச்சிருக்காங்க எல்லார்மே இருக்கு அவுங்கள்ட்ட தோப்பு இருக்கு எல்லாமே தோப்பு விவசாயொ கரும்புதா ஆண்ட்டி இப்போ தென்ன மரோ அதனால தென்னந்தோப்பு பின்னாடியே வெச்சு வாங்க ஆனா எங்க வீட்ல அப்டி இல்ல தோப் ப்புல்லா தோப்போட இல்ல எங்க இது உள்ளதா ஊர்ல தா இருக்கு சில பேரு ஆனா சொல்ல கேள்விப்பட்ருக்கே வீடோட தோப்பு அப்டின்னு சொல்லி கே கேள்விப்பட்ருக்கே அதனால கேட்ட எங்களுக்கு வீட்டுக்குள்ள நாழு மரோன்னு பாத்தா ஒரு மூணு சப்போட்டா மரொ வெச்சிர்ந்தோ எங்க ஊர்ல அது வீட்டு குள்ள வீட்டுக்குள்ளனெ மரோ வெச்சுருந்தோ கொஞ்சோ வெயில் கொஞ்சோ கம்மியா இருக்கட்டு வீட்டுக்குள்ள கொஞ்ச குளிர்ச்சியா இருக்கட்டுன் சொல்லி வெச்சுருந்தோ நா அதனால நா நா சிட்டில இருந்தாலு இங்கயு அதே மாரி ஒரு சப்போட்டா மரோ வச்சிருக்கே ஆனா காய்க்கு ஆனா ஊர்ல காய்ச்சளவுக்கு காய்க்காது கொஞ்சோ கம்மியா காய்க்கு
சரி சரி சரி இங்க வந்து மாங்கனி வெச்சுருப்பாங்க அதிகமா
ம் ம்
ம் ம் ம் சீக்கிரமா தொடர்ந்து பேசுவோ ஆ ஓகேங்கா ம் ம்